ஹலோ
ப்ரோ ப்ரோ ஆ கேக்குதா ப்ரோ எப்டி இருக்றீங்க நல்லா இருக்றீங்களா ப்ரோ
சாப்படமால்லா இருந்த வந்தீங்க ப்ரோ
ஆ ப்ரோ பரவால்ல ப்ரோ
ஏங்க நீ வச்சிக்கற
என்னால ப்ரோ ஒரு டூ டேஸா ஒர்க்குக்கு போல ப்ரோ
ஆமா
ஆ போவ கொஞ்ச நம்ம டெய்லி வேலைக்கு போனாதா ப்ரோ நம்மள சாப்பாடு எங்க ப்ரோ நம்ம ஓனர்ரு அவுங்க இது பாத்தீனு அவுங்க கரெக்ட்டா இக்குறாங்க
ஓ ஆமா ப்ரோ எல்லா ஓனரு அப்டிதா இருக்குறாங்க
லேபரஸ் பத்தி அவுங்க யோசிக்க மாட்டங்கறாங்க ப்ரோ அதுவே ரொம்ப மன வருத்தோ ஆய்டுது ப்ரோ சாப்ட்டீங்ளா நீங்க நா வேற ஏ கஷ்டத்த சொல்லுனுகிறே
ப்ரோ எனக்கு வாயில அடிபட்டுருக்கு ப்ரோ
ஆமாங்களா ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு வண்டில கிண்டில வுலுந்து ஒன்னில்லையா ப்ரோ
ஃபுட்பால் வெளாடுவோ ப்ரோ
ப்ரோ சூப்பர் ப்ரோ ஆ ப்ரோ
ளாடுவோம்பு ப்ரோ ஃபுட்பாலு
ஓகே ஓகே ப்ரோ
ஏ பாலு எட்டிங் பண்ணலான்னு போனான் ப்ரோ கால்லே அஸ்டானுங் ப்ரோ என்ன பன்றது
ம் வெருங்கால்லையா பூட்டு கிட்டு போண்ணுந்தாங்களா ப்ரோ
பூட்டு ப்ரோ
ஐயோ ஐயோ வெளியவே தா ப்ரோ போய் பாருங்க ப்ரோ அது போயிட்டாஷ் இதுல செக் பண்ணி பாருங்க எதாவது ஃப்யூச்சர்ல எதாவது ப்ராப்ளோ வரு ப்ரோ அதுதா
அதெல்லா எதுவு வராது ப்ரோ நம்மதா என்ன அடி இதுதோட மோசமலா அச்சுகிறாங்க ப்ரோ
சாப்ட முடியுதுங்ளா எப்டி
ஜூஸ் தா ப்ரோ ஒரு மூணு நாளா
லிக்வீட் ஐட்ட தான்றிங்ளா
ஆமாம்மா ப்ரோ
ஓகே ஓகே ப்ர்
நீங்கெல்லா ப்ரோ எதுனா வேல இருந்தா குடுங்க வேல
ப்ரோ நா வந்து கூலி வேலதா ப்ரோ மேஸ்திரி வேல பெயிண்டிங் வேல இந்த மாரி தா ப்ரோ
ஊட்ட நீங்க வேலிக்கு போலயா ப்ரோ
ப்ரோ வேலக்கி போணு ப்ரோ அதுதா ப்ரோ ஒரு வேலை இல்லாமே ஓனர் போன் பண்ண மாட்டேங்றாங்க ப்ரோ
ப்ரோ நீங்க பண்ணாதா ப்ரோ ஓனருங்க எப்டி ஓனர் எடுத்துங்கோங்க
ப்ரோ இல்ல ப்ரோ நம்ம லேபர் தா ப்ரோ இப்ப ஃபோன் பண்ட்டு ஒருத்தனுக்கு இதே வேல இருக்குது ரெடியாடனா சொல்ட்டா ரெடி ஆயிடுவோ ப்ரோ நம்ம சொல்றது நம்ம என்ன ப்ரோ சொல்றது அவுங்கதாங்க வேல வேல புடீச்சே
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ப்ரோ கரெக்ட் தா நீ சொல்றது ஆனா நீங்களு ஒரு ஃபோன் அடிக்குணுனு இல்ல வேல இருக்குதா இல்லையான்ட்னு கேட்றே
இ இல்ல ப்ரோ நா நேத்து நா எஷ்டர்டே நைட்டே பண்டே ப்ரோ கால்ல அடிக்கரன்னாரு கேட்டேன் ப்ரோ கால்ல அடிக்கறன் கால்ல அடிக்கறன் அப்டின்னாரு ஓனரு இல்ல ப்ரோ விட்ல தா ப்ரோ
சேர் செரி
அதுதா ப்ரோ என்னா பண்றதுன்னு தெரியல ப்ரோ யோசுச்சுனுகிரெ
நேத் தூங்னீங்களா இல்லயா ப்ரதர்
ப்ரோ நேத்து நைட் ஏ ப்ரோ கேக்கறீங்க தூங்கல ப்ரோ கொஞ்ச நேற நம்ம ஃபுட்பால் பாப்போம் ப்ரோ
ஆமா ப்ரோ நேத்து மேட்ச் ஆடுனாங்களா
ஆமா ப்ரோ அத மாதிரக்காதா ப்ரோம் ஃபுட்பாலே பாக்குறது நம்ம
அவன உடு ப்ரோ வேஷ்டு ப்ரோ டிரெஸிங்னு
கரட்டு் தான் ப்ரோ எதுக்கு அர்ஜென்டினா தாம்ப்ரோ நம்மளுக்கு ரொம்ப இது மெஸ்ஸி மெஸ்ஸி வாராங்க ஆனா மெஸ் இல்ல ப்ரோ நம்மள இந்த ரொனால்டோனா ரொம்ப உயிர் ப்ரோ
ப்ரோ ரெனால்ட் இல்லன்னா புட்பாலே இல்ல
ப்ரோ என்ன ப்ரோ அவரு அவர்கிட்ட இல்லாத இதுவா இல்ல ப்ரோ அந்த மாதிரி ப்ரோ ஆசிட்ஸு அந்த மாதிரி நறைய அவங்க கிட்ட இல்லாத கப்புங்களே இல்ல ப்ரோ அவர் கிட்ட ஒண்ணு ஒண்ணுதான் ப்ரோ
அ ஏல்லாயாரு
இந்த கப்பு மட்டும்தான் ப்ரோ அடிக்கல இன்னும் பிஃபா மட்டும்தா ப்ரோ அதுதா ப்ரோ ஆ அதுதான் அதுதான் ப்ரோ இந்த வருஷம் லாஸ்ட் இயர்னேங்கறாங்க அதுதா ப்ரோ இவர் அஷ்டர்ல்ல ப்ரோ இப்போ மெஸ்ஸி
போக வேண்டியது ப்ரோ மெஸ்ஸி என்ன வந்து ப்ரோ இன்ன உள்ள டீம் எல்லாம் வந்து இனி நைட் மேட்ச் பாருங்க ஸ்பயின் கூட அடிக்கட்டோம் பாருங்க நா பாக்றேன் ஸ்பயின் கூட அச்சு காமிக்க சொல்லுங்க வெயின் ஏற்கனவே வெறியிலக்கறாங்க ப்ரோ ரொனால்ன்டோ டீம அடிக்கறதுக்கு
நான் நம்ம பர்சனலா பேசிக்கலாம் பரோ நா சொல்றேன் பாருங்க இன்னைக்கு மேட்ச் அடிக்கறாங்க ரொனால்டோ மட்டுமே மூணு கோல் அடிக்கறாங்க
ம் ப்ரோ ரோனால்டு மொத்தமே ஒரு வேல் கப்ல ரெண்டு கோல் தான் அச்சிக்கறான்
ப்ரோ
இந்த வேர்ல்டடு கப்ல தா ப்ரோ மூணு கோல் அச்சிக்கக்கறான்
ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி சேஞ்சஸ் ப்ரோ நீங்க பாருங்க ப்ரோ
சேஞ்ச எல்லாம் ஆகாது ப்ரோ
இங்க இப்ப ஏன் ப்ரோ அஞ்சு வருஷம் வேர்ல்டு கப் வச்ச டீமே இப்ப நேத்த நாக் அவுட் ஆலீங்களா ப்ரோ
அது அப்ப வேற ப்ரோ இப்ப ஓன்னு வந்து அவனுக கொழுப்புல ஆட்ரானுங்க
அதுதான் ப்ரோ அ
அப்போ பிள்ள ரொனால்டோனியோ அந்த டீமே வேற மாதிரி இருக்கும் ப்ரோ
ஆ மெஸ்ஸிதா ஒரு கப்பு அவங்க இதுல மெஸ்ஸிதா அஷ்டாங்கல்ல ப்ரோ சொல்லு பா எல்லா அவளல்லாம் இப்ப பைனல் வருதுக்குல்லாம் வயிப்பே இல்ல ப்ரோ ஏன்னா பிரான்ஸ் இருக்கறாங்க
யாரு ப்ரோ
அர்ஜென்ட்டீனா ப்ரோ
ப்ரோ போச்சுகல் தா ப்ரோ ஃபயனள்ள வருது ஏன்னா அர்ஜுன் ன்ன போர்ச்சுக்கல் வந்து அ ஃபிரான்ஸோட லூப்புள்ளகிறா ப்ரோ
புரியில ப்ரோ
ஃபிரான்ஸ் இதுல இக்குறாங்க ப்ரோ போர்ச்சுகல்லு பைனல வரனுனா ஃப்ரான்ஸ தாண்டி தா ப்ரோ வர்ணு
ஆ ஆம்ப்ரோ ஆம்பப்ரோ புரியது ப்ரோ ஆனா ஐயோ இவுங்களுக்கு பாரு ப்ரோ எல்லாரு எதிரெதிரா டீம் வுட்டுகுறாங்க அர்ஜென்டினா என்னா ப்ரோ சிக்சர் சிக்சர் போட்டுறாங்க ப்ரோ ல்ல எந்த ஸ்போட்ஸ நம்பறதுன்னு தெர்ல ப்ரோ
ப்ரோ அதெல்லா கிரிக்கெட் தா ப்ரோ ஃபிக்ஸிங்கு
அதா ப்ரோ ரொம்ப மனவருத் கிரிக்கெட் பா பாருங் ப்ரோ கிரிக்கெட் அடுத்த வருஷம் தா ப்ரோ வெயிட்டிங் ஏன்னா வேர்ல்ட் கப் பு ப்ரோ தெரியில ப்ரோ கிரிக்கெட் பாப்பீங்களா
ப்ரோ கிரிக்கெட்லா நம்மளுக்கு தெரியாது ப்ரோ அவ சொம்மா ப்ரோ கிரிக்கெட் எல்லா வந்து இந்தியால்லா அடிக்காது ப்ரோ
அத்த வருஷம் ப்ரோ வேர்ல்ட் கப் ப்ரோ ஏன்னா விராட் கோலியு ரோஹித் சர்மாவு ரிட்டையர்மெண்ட் ஆயிருவாங்க ப்ரோ அதா அ அதுக்கப்புறம் ஒரு
அத என்னா பரோ பண்ண போறாங்க அவுங்க என்ன அப்புறம் அவுங்க மட்டு ஆடிய அப்புறம் ஜெயிக்கிறாங்க
அது அதுதா ப்ரோ லாஸ்ட் அவுங்க தலைமைல அப்புறோ ப்ரோ அதுக்கப்புறம் அவுங்க இருக்க முடியாது ப்ரோ அவுங்க இல்லாத டீம் தா நம்ப பாக்கணு அதுதா ப்ரோ
போ இப்பயே
ப்ரோ இல்ல ப்ரோ அயர்லாந்து கிட்டே தோக்கறாங்க ப்ரோ இருபது ஓவர் மேட்சல நூத்தம்பது ரன் அடிக்கிறாங்க ப்ரோ
அப்புடிதா ப்ரோ ஆடுவாங்க ஏன்னா இந்தியா ப்ரோ
இந்த சூர்யவன்ஷி அவ ஐ டொன்ட்டி இல்ல டீ டொண்டில எப்டி அச்சா ப்ரோ ஆ இங்க வந்ட்டு இங்க வந்ட்டு முப்பது பாலுக்கு பத்து ரண்ணு ப்ரோ அயர்லேண்டு கிட்ட எப்டி ப்ரோ இதெல்லா
அதாங் ப்ரோ
டொமெஸ்டிக்ல வெளாடில்லா ப்ரோ இன்டர் நேஷ்னல் நேஷ்னல் ஷனலுங்கிறது வேற இன்டர்நேஷ்னலுங்கிறது வேற
தூக்கிடுவாங்க ப்ரோ சும்மா கெடையாது
கரெட்டு தா ப்ரோ அது தா ப்ரோ
எல்லா இதுவு ஒரே மாதிரி
வரலாம் ப்ரோ பத்து வருஷம் அவுங்க இது பண்றாங்களா இப்ப பாகலாம் ப்ரோ அர்ஜென்டினா ச்சா கூட நல்லத் தா ப்ரோ எனக்கு திறமைக்கு பரிசு போது யாரு ஜெயிச்சா என்ன ப்ரோ
ஆமா ப்ரோ கன்ஃபார்ம் அர்ஜென்டினா ஃபைனல் வரும் ப்ரோ ஆனா அடிக்குமான் தா தெர்ல ப்ரோ ஏன்னா எம்பாப்பர் ஒரு வெறில இருக்கிறாரு
இல்ல இல்ல ப்ரோ ஃபிரான்ஸ் எல்லா ஃபைனல் வந்தா கூட வுட்டுருவாங்க ப்ரோ அச்சு சொல்றேன் அ அந்த அர்ஜென்டினா மட்டு செமிலேயே அச்சு தொரத்திணு ப்ரோ வெளில இல்லலைன்னு வச்சுங்க ஃபைனல் மட்டும் வந்துட்டாங்கன்னா கப்பு அவுங்களுக்கு தா ப்ரோ தொடர்ந்து ரெண்டு வருஷொ எட்டு வருஷொ
பாக்கலா ப்ரோ பொருத்து இருந்து பாக்கலா ப்ரோ
அது அவுங்க திறமயி
அர்ஜன்டினாவாலா செமி ஃபைனல்லா அடிக்க முடியா ப்ரோ யாருமே கெட்ல கிடையா ப்ரோ கொலம்பியா இருக்கறாங்க அப்பறோ இங்கிலாந்துக்றாங்க அவ்ளோ தா ப்ரோ செமி ஃபைனல்க்கு
ஓக்கே ஓக்கே ப்ரோ
இப்ப கோட்ரு ஃபைனல்லே இப்போ அர்ஜென்டினா யார்ன்னா இப்போ செமி ஃபைனல்ல அர்ஜென்டினா இங்லேண்டு தா ப்ரோ வரு
அது இங்கலாண்ட கூட இங்லாண்டு கூட சும்மா அட்ச்சுருவாங்க ப்ரோ அவங்கல்லா வெறு இதுதா ப்ரோ ம் டாக்டிக்ஸ் மட்டு நம்பி விளையாட்றவங்க ப்ரோ
ம் ஃபுட் பாலு கிரிக்கெட்ல்லா கண்டு புச்சதே இங்லேண்டு தா ப்ரோ
ப்ரோ அது ஓக்கே தா ப்ரோ கரட்டு தா ப்ரோ ப்ரோ ஃபுட்பால் கண்டுபிச்சது கூட இங்லேண்டுக்காரன் தான்ங்றீங்ளா வெள்ள பிரிட்டிஷ்காரங்க நெனைக்கிறே ப்ரோ
இல்ல ப்ரோ இங்லேண்ட் தா ப்ரோ ரெண்டுமே ஃபுட்பாலுங்க அவுங்க தா ப்ரோ கண்டுபுட்ச்சாங்க ஆனா அவுங்களே அடிக்க விட மாட்றாங்க
ஆமாமா ப்ரோ அதுவேனா கரெக்ட்டு தா கிரிக்கெட்லயே பாக்றது இல்லையா நம்ப
பாவம் ப்ரோ இங்லேண்டு கண்டுபுச்சது அவுங்க ஆனா அவுங்கள எப்டி ப்ரோ ஒரு நம்ப இப்ப கபடி கண்டுபுட்ச்சோ நம்மளுக்கே வழி இல்ல இப
ஆமா ப்ரோ கப கில்லிய பாத்துதா ப்ரோ கிரிக்கெட்டே கண்டுபுட்ச்சாங்க அவுங்க ஏனா நம்மள அடிமைப்படுத்தினு இது பண்ணிந்தப்போ ஆட்சி பண்ணுந்த காலத்துல அவுங்க கில்லிய பாத்து தா ப்ரோ
வரலாறுல்லா படிப்பீங்க போல நீங்க
ஆமா ப்ரோ நம்ம கொஞ்சோ படிப்பு ப்ரோ
ஆ ப்ரோ எவளோ ப்ரோ இப்ப டென்த் மார்க் எவளோ ப்ரோ
நா ப்ரோ எனா ப்ரோ டென்தல ப்ரோ ஃபோர் டொன்டி தா ப்ரோ கரெட்டா எழுத மார்கே வந்தருச்சு ப்ரோ ஃபோர் டொண்டி
பரவால ப்ரோ இது ஜாஸ்தி யா எட்த்துருக்கீங்க
அ நா இத்தனைக்கு நம்ம மேக்ஸ் வராது ப்ரோ இவ்ளோ ஏ ப்ரோ எனக்கு டிவைடடே தெரியாது ப்ரோ இன்னி வரை கூட
மேக்ஸ் தெரியாதங்றதனால் தா ப்ரோ நல்லா படிப்பாங்க
கரெக்ட் தா ப்ரோ
ஆமாப்பா
நீங்க என்னா ப்ரோ படிச்சினுருக்கிங்ளா ஒர்க் ஆ ப்ரோ
ப்ரோ நா இங்க வந்து இது ப்ரோ கம்பெனி இருக்கு ப்ரோ நம்கிட்ட
ஓ நீங்க தனியா ரன் பண்ணிக்றீங்ளா ப்ரோ
ஆமாமா ப்ரோ
என்ன ப்ரோ மேனுஃபேக்சரிங்கா இல்ல ப்ராடக்ட் இதுவா
ப்ரோ டேட்டா என்ட்ரி ப்ரோ ஒரு இருபது பேர் வேல் செய்றாங்க நம்ம. இதுல
ஓகே ஓகே ப்ரோ எது ஆஃபீஸ் ஒர்க்குங்ளா இல்ல வெள்நாட்டு மாரி மெடிக்கல் இசூஸ்
ஏ இந்த மாரி இதுதா ப்ரோ டேட்டா என்ட்ரினா எப்டி சொல்றது அவுங்க ஒரு இது மாரி ஃபைல் மாரி குடுப்பாங்க அத ஒக்காந்து அடே ஆளுங்களுக்கு டேட்டா என்ட்ரி பண்றது அவுங்களுடைய டீட்டெயில்ஸ்
ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ தனியா நீங்க ஓனாவா ப்ரோ இல்ல கார்பிரேட்டு அது பிரைவேட்டு அந்த இதுல வருமா லிமிட்டட்ல
தா ப்ரோ தனியா ப்ரோ இது ஓனா ப்ரோ நம்ப கிளைண்ட புட்ச்சு ஆளுங்களுக்கு வேல தருவோ அப்டிதான
எஸ் சார் மத்தபடி ப்ரோ சாப்புட்றதுக்கே ஒரு மாரி இருந்ச்சு ப்ரோ நம்பி இன்னைக்கு நா எங்கயு வேலைக்கு போறதில்ல ப்ரோ வேலைக்கு போன தா ப்ரோ சாப்பாடே நம்பளுக்கு
ஆமா ஆமா ப்ரோ
அது எதா ஒன்னு அது தா ப்ரோ நானு முன்னேறலான்னு என்னென்னவோ வேலைப்பாடுகள் பண்ற ப்ரோ ஆனா எதுவு கொஞ்ச இதாக மாட்டிங்குது ப்ரோ இன்னு முயற்சி போட்னுதா ப்ரோ இருக்குறே நானு ஒரு இது ஒரு இது ஒரு இது படிச்சே ப்ரோ எளான் மஸ்க்கு வாரத் துக்கு ப்ரோ எதோ சும்மா ஒரு இது ப்ரோ ஏ ஐ செயல் இடங் கேட்டே ப்ரோ
ம்
கேட்டதுக்கு அத சொல்லுவோ இந்த மாரின்ட்டு அதுக்கு முன்னாடி அவ்ங்க சொல்லிருவாங்க ப்ரோ நீங்க கூட இந்த ஏ ஐ யூஸ் பண்றீங்கனா ஒரு கேள்வி கேக்கற்துனா ஒரு ஒரு தண்ணி ஒரு டம்ளர் இருக்குதுல ப்ரோ
ஆ ப்ரோ
ஆ உலகத்துல ஒரு டம்ளரு தண்ணி வேஸ்ட் ஆகுதா ப்ரோ ஏனா அது கெடைக்கறதில்ல சப்ளை அதனால்தா ப்ரோ வாட்ரு வாட்ருக்காக தா மூன் றாம் உலகப் போரே வருன்ட்டு பிரெடிட் பண்ணி வச்சுன்னுக்கிறாங்க ஓகே வா ப்ரோ
உடு ப்ரோ வந்து அட்ச்சி எல்லாரு சாவலா உடு ப்ரோ இருந்தி இன்னாவ ப்ரோ
அதுதா ப்ரோ ஏனா ஒருக் கே ஒரு கேள்வி கேக்கறத்துக்கு நம்ம யோசிச்சு அது பக்கதுல இருக்கறவங்கிட்டே கேட்டு கொள்ளலாம் தெரியாத கேள்விதா கேக்கனுமே தவர சும்மா இருக்குதேன்ட்டு ஏனோதானோன் கேக்க கூடாதுல்ல ப்ரோ
ஆமாம்மா ப்ரோ
ஆ அதுதா ப்ரோ ஏனா சேரி செல பேரு தெரியாம அத அப்யூஸ் பண்றாங்க
ஆமா கர்ட்டுதா ப்ரோ
அதுதா ப்ரோ ஆனா ப்ரோ சொல்லுது ப்ரோ இந்த மாரின்ட்டு எலான் மஸ்க்கு வந்து ப்ரோ ஒரு வாரத்துக்கு ப்ரோ நூறு மண் நேர் ரோ கடின உழைப்பு போட்றாருங்ளா
ஆமா ப்ரோ அதனால தா ப்ரோ அவரு ட்ரில்லினர்ரு வேற என்னா ப்ரோ சும்மாவா ப்ரோ
ப்ரோ சும்மா அத பாத்தீனாக்க ப்ரோ சொல்றே ப்ரோ உங்களுக்கு அது கத தெரியுங்களா இப்ப நீங்க வாரத்துக்கு எவ்ளோ
இப்ப எலன் மஸ்க் தெரியு ப்ரோ